தெரில என்னா சின்ட்டு நா அப்புறோ கால் கட்டாய்ட்டிருக்கு திரும்பியும் நா அங்களுக்கு கால் பண்ண
ம் சேரி சேரி
ம் அளவா பேசும் சொல்லி குடுத்துட்ருக்காங்க அப்டியே கத்துக்குட்டே அப்டே நீங்களு அப்டியே ட்ரெயின் பண்ணிப்போங்க ஈஸி தா இது ரொம்போ ஆக்சுலா எனக் ட்ரைனிங்லா கடையாது அது மாரி ஃபைல் மாரி குடுத்திருக்காங்க அது பேசணும் இன்னைக்கு இவ பே பண்ல பண்ணுங்க அப்டின்ட்டு வர வேற எதும் கடையாது அப்டிங்களா சரி ஓகே
காஃபி ஆச்சா
ஆ இங்க டீ சூப்பரா இருக்கு ஆமா ஆமா எப்பனு சொ ச்சுனா வாங்கிட்டு இன்னைக்குதா குடிச்ச நல்லாதா இருந்துச்சு நா எப்டி சொல்றது பியப் குடிச்ச அதுக்கப்புறம் இன்னிக்குதா குளிச்சே ரெங்கு போட்டு
ம் ம் குடிக்கிறதே இல்லையா ரொம்ப நாளா
நா டீ குடிச்சே ரொம்ப நாள் டீயே ரொம்ப குடிக்கிறதில்லக்கா நானு
ம் ம் சரி
ம் பித்தொ அதிகமா ஆகுது அதனால சரின்னு நுட்டுட்ட
ம் சரி அப்பறோ
என்ன பண்றாங்க பசங்க சுட் இவெ என்ன பண்றான் குட்டிப்பைய
இப்போ கீழ போய் வெளாடிட்டுருக்கா.
ஓ சே சு ஆவ் எக்ஸாம்லா முஞ்சுருச்சா உனக்கு
ஸ்டார்ட் ஆவுது.
திரும்பியுமா
டெஸ்ட்டு இன்னு வைக்கவே இல்லியா?
ப்பெதோ டெஸ்ட் இருக்கிறாதா சொன்னீங்க மூணே நாள்ல எதோ ஒரு எக்ஸாம்
தாங்காது அதா அது ஒரே நாள்லயுமே எல்லாமே சேத்துட்டு
ஆ ஓ அதுக்குள்ள பாஸாய்ட்டனா
அது மார்க்கெல்லா கம்மி கம்மியாதா க்கு அது என்னான் கூட தெரியாது அது எழுதிட்டு வந்துருக்கு எதோ ஒன்னு மார்க்லா கம்மி கம்மியாதா எழு கா அவெ எதுவுமே சொல்லலடா அவன் இப்ப எழுதவு இல்ல ப்ராக்டிஸும் பண்ணல அவ்ளோ நாள் கேஃப்ல இருந்துட்டா ரெண்டு மாசம் ஃபுல் கேப்ல இருந்தா இருந்துட்டு திடீர்னு வந்து எழுத சொன்னா வெறும் ஏ பி சி டி தா எழுதி சிங்கா இப்ப வந்து ஒரு ரெண்டு ரெண் நா அ அது சினானியம்ஸ் ஆன்டனியம் சு பிள்ளப்பு இவ்ளோ இருக்குதா அவனக்கு எனக்கு அதுதா எனக் என் கொழந்த எப்டி படிச்சு ஆ ஆ அவனுக்கு ஃபஸ்ட் படிக்கணு அவன் அத புரிஞ்சுிக்கணு அதுக்கப்பறமா நீங்க கேக்கணு அவன் எங்க இருக்குன்றத நா அவனு ஃப்ரூ ப் பண்ணாலே அவனுக்கு படிக்கத் தெரியல அப்ப எப்டி எழுத வைப்பாங்க? ஃபஸ்ட் அவனுக்கு படிக்க அந்த இதுவொல்லா சொல்லி தந்த பிறகுதான்னே பண்ணொணு நீ என்னத்த என்னத்த பண்ணுவாங்களோ எனக்கே ஒன்னுமே புரில அப்படின்னு இரு ட்டு இங்க வந்து இந்த ஸ்கூல்ல எல்லா வந்து அந்த அளவுக் குல்லா இது பண்ண மாட்டாங்க எடுத்தோனே
ஆ அ
த்தோனே பண்ண மாட்
நீங்க எதுக்கு அவன மாத்துனீங்க அவ அங்கயே இருக்கலா இருக்கட்டு
ஐயோ ரெண்டுத்தையுமே ஒன்னா போட்டாதா நிம்மதியாருக்கு அப்பறமா அத அதெல்லா நாள பின்ன இப்ப தெரியாது நாள பின்ன பேச்சு வரு கேள்வி வரு இதுங்க பிய எதுக்கு அத சி பி எஸ் சி ல போட்டு டு மெட்ரிக்ல போட்டே இப்டியே வரு அது வேற சரி அதா ஒரே குள்ள போட்டுட்டான் ம்
செரி செரி ஓகே ஓகே வித்திக்காகெல்லாம் எப்பிடி இருக்கு ஈஸியா இருக்காமா
ஆ அவுளுக்கு பரவால்ல அவள அவ செட் ஆயிட்டா ம் ம் ம் அந்தமாக்கு மண்டேயில இருந்து டெஸ்ட் எழுதுனாதான் என்ன லட்சணனு தெரிய ம் ஹும்
உ ஆமா எக்ஸாம் அதெல்லாம் எப்பிடி எழுத போற டெஸ்ட்லா இருக்கட்டு நாமே சொன்னா அன்னிக்கு
அ அ ம் கொஷின் தான் கேக்குறாங்க ரொம்ப இது பண்றதில்ல ஆனா எங்ககிட்ட இது பரவால்ல இன்னிக்கு என்னன்னாக்கா முக்கியமா ப போஷன்டே இல்லாம இல்லையை எல்லாமே போஷணு டைம் டேபிள் எல்லாம் கிளியரா அமிச்சு வச்சிருக்கறாங்க இன்னிக்கு அதுவே அத பாத்தோனே எனக்கு ச ச்சங்க அது கூட கெடையாது இன்னா போஷன் கூட தெரியாது அதெல்லாம் இருக்கு முடிச்சுடுறாங்க போஷன்ஸ கரெக்ட்டா முடிச்சுடுறாங்க
ம் ம்
ம் ம் ஹ ஒன்னு ஓன்னுட்டல ஒண்ணு ஒண்ணு பிரச்சனையாதான் இருக்குதான் செய்து எதுமே போது எனக்கு லட்சியத்துக்கு தான் கொஞ்சம் இதுவா இருக்கு
ம்
மத்தபடி வேற ஒன்னோ இல்ல அவனுக்கு இன்னும் இப்பதான் க போறான் அது எப்பிடி அவன் பிக்கப் ஆ நா வான்றது எனக்கு தெரில
ஆ அ ப புரிஞ்சிக்கிறானா அவ அவ புரிஞ்சிக்கிறானா
ஆ புரிஞ்சுக்குமா அது அ ஹா அப்டி தெரில அவுனுக்கு இன்னு வேர்டிங்லா தெரிலடா வெறு ஏ பி சி டி தா எழுதறா
ஆ ஆ ஆ ஸ்கூல்ல எப்டி கத்து தறாங்க ஸ்கூல்ல எப்டி புரிஞ்சுக்கறாங்க
அது என்னதா பண்ண போறமோ தெரில ஆனா இன்னைக் பாத்தாக்கா எழுதினு வர சொல்லிருக்கிறாங்க சினானிம்ஸு ஆன்ட்டனிம்ஸு அதுக்கப்புறமா வந்து கீ கீவேர்ட்ஸு டெய்லி பத்து பத்து கீவேர்ட்ஸ் குடுக்குறாங்க அது அவ எப்படி எழுதுவா
எப்டி எழுதுவா அவ அத யோசிக்க மாட்றாங்க
நேத்து பத்து வேர்ட்ஸு முந்தா நேத்து ஒரு பத்து வேர்ட்ஸு அதுக்கு முன்னாடி ஒரு பத்து வேர்ட்ஸ் குடுத்தாங்க மொத்த முப்பது அவ எப்டி ப்ரிப்பேர் ஆவா எப்டி படிப்பா ஒடனே வெச்சாங்கனா எப்டி வெ ப்பாங்க டெஸ்ட்டு எனக்கு அதுதா எனக்கு என்னத்த பண்ண அந்த மிஸ்ஸு ஒழுங்கா பேச வர மாட்
அ அப்டியா
ம் ம் ஒழுங்கா ரெஸ்பான்ஸ் பண்ணி சொல்ல மாட்டது அதுதா ஒரு காண்டாகுது எனக்கு ம் ம் எப்டிதா இத்தனய வெப்பாங்கன்னு எனக்கு தெரியல ம்
கிளாஸ்லலா எப்டி இருக்கானா பைய சுட்டி
ம் அவரு பயங்கரமா இருக்கறாரு ம் ம் ஒரே அமக்கள ஆட்டோ பாய்ஸ் கேர்ள்ஸ் வெச்சர்றாங்க உக்கார வெச்சர்றாங்க போல செரி செரினு ஒரே அரட்ட அடிக்கிது இது ம் நா போம்போது பாக்கும்போது அர்ட்ட அச்சின்ச்சி இவுரும் இவுரு தா கூட்னு வருவாரு அர்ட்ட ஆச்சிண்ணுதா இருந்துது ம் ம் காமெடி ஆகுது பொண்ணு பொம்பள பசங்க கூட பேசிக்கனு உக்கானுக்குது ஹ்ம் ஹ்ம்
செரி செரிங்க
சிப்பா வரு சின்ன பையந்தான் அவ ஒன்னு சொல்லடி பேச மாட்டான் இந்த ஸ்கூல்ல பேசவே மாட்டா யாருக்கிட்டயுமே பேச மாட்டே ஆமா எ அங்கேயுமே பேசமாட்டா யாருகிட்டயுமே பேசமாட்டா போனா அப்டி என்னமோ வெளாடுது ஒன்னு போட்டு நேட்டு டமால் டமால் டமால் தலையில அச்சினுக்குது இதுக்கம்முனு வாங்கினு இருக்குது ஏன்டா உங்க அக்கா அச்சா அதா அவுங்க அப்பா பாத்துக்குறாரு பாத்துட்டு கேட்டுக்குறாரு உங்க அக்கா அச்சா இன்நேரம் வருஞ்சிகட் டின்னு வரியே அடிக்கறதுக்கு அவஅவ்ளோ நேரம் அச்சினு இருக்காளே உன்ன உம்முனு உட்கானுக்குற தலைய காமிச்சுட்டு அப்டின்னு
என்ன சொல்லு நானும் ப்பா ஆ...
உண்டியுங்குது
ச பசங்கல பாத்து ரொம்ப நாளாச் எப்பதான் புரியல எங்க அம்மா வந்து என்ன சொல்ற அவரும் சொல்ட்டாரு அந்த சொன்னல இந்த மாரி பிரச்சனை ஆயிடுச்சுன்ட்டு அதனால அவ என்ன சொன்ட்டருனா எப்டி இருந்தாலும் நீ ஆடி மாசம் உங்க அம்மா வீட்டுக்கு போகதான் போற அது அதுக்க அப்றம் நீ ஒரு மாசம் அங்கயே சொல்ட்டாரு அவரு சண்டே ஆனா போயிட்டு வரலாம் அப்டின்னு சொன்னா
ம் ம் ம் சும்மா ஆனா வாரத்து ஒரு நாள் போயிட்டு போயிட்டு வீட கொஞ்சம் பாத்து ஏற கட்டிட்டு வா அப்டியே உட்டினாலும் அது உனக்கு தான் இதுவாயிடும் உ ம் எல்லாத்தயும் சேத்து வச்சு பண்றதுக்கு வேலைக்காவாது
அதனால இப்பத்திக்கு அ போ போஸ் சுஸ்வேஷன் இருந்தா போ இல்ல அப்டின்னா நீ இங்க வந்துரு அடிக்கல்லாம் போவாத அத்த மாசம் வேணா போய்கோ ம் செரி ஓகே
வீட்ல ஒரு ஆளுங்க இருந்த உனக்கு
நிஜமாதான்கா அந்த மாரி யாருமே இல் இல்ல அங்க ஒரு மாரி தனியா இருக்க மாரியே இருக்கா தனி ஒரு மாரி தனிய தான் அப்டியே அப்ப தனியலா இருக்கவெ மாட்ட ஆனா அம்மா கூடவே இருப்பாங்க இந்த மாரி தனியா இருந்தது கெடையாது பக்கத்துல இருக்கும் பேசவும் மாட்டாங்க அதோ பெருசா பேசல பேசிட்டு போன மாரி அப்டி சொல்லி வச்சிருக்காங்க மாமனார்கிட்ட எனத்த பண்ணனும் ஒன்னு புரியல ந அவன் தம்பிக்கு உடம்பு சேரில்லயா ஆ ஹாஸ்பிடலு கூட்டு போயிருக்காங்க அ அவன் பிரெண்டு போயிட்டு இருக்கேன் முடிச்ச நேரா அங்க போனும் அப்டின்னு சொல்லிட்டு இருந்தாரு
ஏன் என்ன அவனுக்கு அப்பப்பா அடிக்கடி எதுனா ஒன்னு வந்துருது அடிக்கடி எதனா ஒண்ணு வந்துருது
ஆ இல்லக்கா அவனுக்கு வந்து வீ ஆக்சுவலா அவனுக்கு வந்து ஒரு ஏதோ சத் தி இல்லையாங்க்கா அவ்வ ஒடம்புல இப்ப எப்டின்னா இப்ப நாமளே நம்மளுக்கு டேப்லெட் போட்ட செரி ஆய்டும் செட் ஆயிடும் கரெக்ட்டா அது கேட்ட இப்ப தலை தலை தலைப்புல செட் ஆயிடு அவனுக்கு அப்டிலா கிடையாதா அவனுக்கு வந்து ஆச இப்ப இதுல போய் ஸ்ட்ரிஷு இந்த மாரி இஷ்யூ இருக்கு ஏன்னா வேறதா டேப்லெட் போட்டானா மூஞ்சு வீங்கிடுமா மூச்சு மூச்சு வாங்குமா அவனுக்கு லோ பிபி ரொம்ப லோவாயிடுமா எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிடுமா இன்னைக்கு அப்டிதா ஆயிட்டு டு எந்த மா என்ன மாத்ர வாங்கி போட்டான்னு தெர்ல உடம்பு செர்லன்ட்டு முஞ்ச வீக்கி போச்சு சோரு மாரி மூச்சு வாங்கி மூச்சு மேலயு கீழயு வாங்கிக்கு போல அ
எப்பிட்ரி அந்த பையன உட்டுட்டு அதுதா அவுங்க ஊரோட வெச்சுக்கணுனு நெனைக்கிறாங்களா என்னமோ தெர்ல அது அவுங்கல்லா எவ்ளோ கா எப்பினா பாக்கணு
ஆமா அதுனால வந்து என்னன்
சாப்பாடு சாப்பிடணு ஆ இதுல வேற ஐஜிக்ல தலைவர் அவ்ளோ தலை தூக்கு நா ஒரு ஒரு ஐயோ கடவுளே யோ ஐயோ ராமா
அதுல்லாம டாக்ட்ரு அதுக்கப்றொ ரொம்ப பிபி ரொம்ப லோவாயிட்டுக்கு போல அது அப்றம் சித்திக்கு அவ் சித்தி டாக்ரு தா டீன் ஆ இருப்பாங்க எல்லா ஹாஸ்பிளீ மா இருப்பாங்க அவுங் போன் பண்ணி இந்த இஷு இருக் ப்பின் சொல்லி அது தட்டச்சு போட்டாங்ளா போட்டதுக்கப்றோ ஓர் அளவுக்கு ஓகோவ இப் ஆக்சிஜன் வச்சிருக்காங்ளா மூச்சு விட முலன்ட்டூ அங்க அப்பாட்ட தா சொல்வோ ஒடம் சேர்லன் சொல்லி வச்சிருக்காங்க போல நீ அபீசு வச்சாங்க இந் மாரி ஆச்சு என்மி சொல்லவே இல்ல அப்டின் ஆக்ல் வச்சிருக்காங்ளா எண்டோ க எ வீட்டுக்கார் ஒ ஃப்ரெண்ட ஆகாஷ் ன ஒர்தர் இர்ப்பார் அவர்தா கூட இருக்காரா இவ்ன் போய்ட்ருக்கே அப்டின் சொன்னானா சரி நா இப்பி கெளம்பி வர்டுமான் கேட் டே இல்ல இல்ல நீ முட்ஷு போதா நாங்க இருப்போ இல்ல நாங்க பாத்துக்றோ அப்டின்ட்டா
ம் ம் பாத்தா போக் கேர்ஃபுல்லா வச்சு
ஆமா அவுங் எந்த மா ட்றான் டக்குலா வாங்கி போய் இந்மேயி அடு மெடிக்கல் ஷாப்பில் தி இந் மாயி இஷ்யூ இருக்கு அதுக்கு டேப் அதுக்கேத்த மாயி டேப்லெட் கொடுங்கன் சொன்னாதா சொன்னாதா ஸ் அத் மாயி சொன்னாதா அந் அதுக்கு ஏத டேப்லட் கொடுப்பாங்ளா ஏதான் டேப்லட் போட்டுன்னா மூஞ்சிவீங்கி பெதோ அந் மாரி ஆய்டோ அவனுக்கு அந்மார் ரொம்போ ஹாய் ஸ்ட்ரீம் லவல சீரியஸா போயிடு
அதுக் பாத்துலனே இருக்ணு நம்பதான் பாத்து இருக்குணு ம் எனா ஒண்ணு ஏடா கூடமா ஆச்சுனா என்னாப் பண்றுது ம் துப்ப எவ்ளோ தூரோ கொண்டு போய் வுட்டுக்குது இதெல்லாந் தா நீங்க அவங்ககிட்ட சொல்லணு அப்பதா ஒரு ஆள் ஒண்ணு இங்க வந்து இருக்கணு
மாட்டாங்கக்கா எப்டி இருந்தாலும் வர மாட்டாங்கக்கா அப்டினா அவன வேணா இ வஸ் நீங்க ஊருக்கு வந்துருப்பா அத பண்ணுவாங்க அவுங்க இங்க வர மாட்டாங்க அவுங்க இவுங்ளு அவங்ளத்
ஆனா இதெல்லா நீங்க மறைக்காதீங்க இதெல்லா மறைக்கிற வேண்டிய விஷ்யமே கெடையாது
ஆனா சொல்லு அதா சொல்லுப்பா அப்டின்னே சொன்னா பயந்துருவாங்க
அப்படி மட்டும் நினைக்கவே நினைக்காதே அதெல்லா நறைய விஷயம் நாங்க நறைய தப்பு பண்ணிட்டேன் நானு பயப்பிடுவாங்க பயப்பிடுவாங்க பயப்ப விடுவானட்டு ஒரு ஒரு விஷயத்த மறைச்சு மறைச்சு மறைச்சு லாஸ்ட்ல நமக்கு பெருசா தூகினு வந்து வச்சுட்டாங்க எல்லா நீ அதனால நீ ஆனா நீ ம் கார்த்திகிட்ட கூட பேசிட்டுே நீ ஆனா இதெல்லா தெரியப்படுத்த வேண்டிய விஷயம் இதெல்லாம் தெரியாம இருக்க கூடாது புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு நீ பேச பேசி சொல்லு